ம்
கேக்குதுங்களா
ஆ கேக்குதுங்க வணக்கோ எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நானு நல்லா இருக்கங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
வீட்லதாங்க இருக்கெ நீங்க என்ன பண்றீங்க
எங்க ஊர்ல திருவுழா நடக்குது அத பத்திதா பேசிட்டு உக்காதிருக்கோ ஃப்ரெண்ட்சோட
உங்க ஊர்லில்லா திருவிழால லா நடக்குமா
ஆ நடக்குங்க வைகாசி மாசோ நடக்கு மாறிங் மாறியு எங்க ஊர்ல பக்கத்துலே மாரிங் கோயிலு காலியுங் கோயில் லா இருக்கு
ஆ
அங்க வல விசேஷமா நடக்குங்கா உங்க திருவிழா எப்போ ஆரம்பிக்கிது
எனக்கு அடுத்த வாரோ செவ்வாகழம சொல்லியிருக்காங்க செவ்வாகழம அன்னிக்கு கொடியேத்தோ போட்டுட்டு பத்து நாள்ளருந்து நடக்கு
பலாவுமா
ஆமாங்க ஒரு ஒரு வருஷமு கா திருவிழா வந்தா நறைய மக்கள்லா வருவாங்க வெளியூர் ல்லா இருந்தெல்லா எங்க ஊருக்கு மக்கள் வருவாங்க
சொந்தகாரங்களா வருவாங்களா
ஆ சொந்தக்காரவ்ங்களா வருவாங்க சின்ன சின்ன புள்ளைங்க எங்க வீட்டு வாசல்லயே கடையெல்லா போட்ருப்பாங்கங்க பாக்கவே அருமையா இருக்கு
இந்த வர்ஷ என்ன எப்டி ஏற்பாடு பண்ணிக்கிட்ருக்காங்க உங்க ஊர் திருவிழாக்கு
அதாங்க இப்பதா எல்லா ஊர்லையு எல்லா வீட்லையு வந்து வசூல் பண்ணிட்டு போய்ர்க்காங்க ஃபஸ்ட்டு நாள் என்ன பண்ணுவாங்கனா கொடி ஏத்துவாங்க அடுத்த அடுத்த நாள்லா என்ன பண்ணுவாங்கனா கலை நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி நாடகோ பட்டிமன்றோ எல்லாமே செய்வாங்கங்க
அது எங்க ஊர்லையு இப்டிதாங்க நடப்பாங்க நடக்கு ஃபஸ்ட்டு நாலே பூச்செறி விழா சிறப்பா நடக்கு அடுத்து டெய் டெய்லின் டெய்லியு நைட் நைட்டு ஒவ்வொரு சாமி வந்து அலங்கார பண்ணி ஆ வீதி உழா வருங்க எங்கூர் தெருவுக்கு நாங்க வந்து நைட் நைட்டு அதுல போயிட்டு நாங்க தீபாராதன எடுப்போ
அப்டிங்ளா
எங்கு ஊர் திருவிலா அது பதினஞ்சு நாளைக்கு நல்லா விசேஷமா இருக்கு ஆமா தீ மீதி அது வான வெடிக்கை அதெல்லா நடக்கு ஒங்க ஊர்ல தீ மீதி நடக்குமா
எங்க ஊர்லையாங்க தீ மிதிலா நடக்குங்க அது இப்ப நீங்க கொழந்தைங்களுக்கெல்லா உங்க ஊர்ல நிகழ்ச்சி எல்லா வெப்பாங்களா திருவிழா அப்ப
ஆ வெப்பாங்க ஓவிய போட்டி வெப்பாங்க அந்த பேச்சு போட்டி நடன போட்டி ஆம் பரதநாட்டியம் அதெல்லா வெப்பாங்க
பரவால்லங்க நல்ல விஷ்யந்தா கொழந்தைங்களுக்கு ஒரு தெறமைய வெளிப்படுத்துற வாய்பா கெடைக்குது பாருங்க
ஆமா ஆமாங்க கோவில் அழங்காரல்லா எப்டி போயிக்கிட்ருக்கு
ம் கோயில் முழுக்கா நல்லா இது கலர் கலரா லைட்ட போட்ருக்காங்க தோரண பூவு அலங்காரம் பண்ணி சாமிய பாக்கவே அழகா இருக்குங்க காலைலதா போய்ட்டு வந்தே
தூரத்த்துல பாக்க ரொம்ப அழகா இருக்கும் போல
ஆமாங்க நைட்டு நேரத்துல நீங்க பாத்தீங்னா வெச்சிக்கோங்க பாக்கவே ரொம்ப ஆசையா இருக்குங்க
மாமி ஊர்மொலோ எப்போ வரக்குது
என்னங்க
சாமி ஊர்வலலா நடக்குமா
ம் நடக்குங்கா எட்டாவ்து நாளு சாமி ஊர்வல நடக்கு அப்பதா நெறைய பேரு வருவாங்கங்க ஊர்ருக்கு
ஓ அன்னதானல்லா ஊருல போடுவாங்களா
ஆ போடுவாங்கங்க அக்கம் பக்கத்து ஊர்லருந்து அந்த ஆயிரக்கணக்கான மக்கள்லா வண்டிய புடிச்சி வருவாங்க பாருங்க எங்க ஊர்ல மதிய நேரத்துலேலா அன்னதான சாப் பாடு அங்கங்க ஒரு ஒரு வண்டிலயு வெச்சு புளிசாதோலா குடுத்துட்ருப்பாங்க எங்க ஊர்ல
அ எங்க ஊர்லயு அப்டிதாங்க அந்த ராட்னோலா இருந்ச்சுனா அதல்லா போடுவாங்க ராட்னோ கடைங்களு நெறையா இருக்கு பழம் ஆமாங்க இந்த வளையல் கட பூக்கட இந்த புள்ளைங்களுக் வெளயாட்டுசாமாங்கட் நெறைய கட போடுவாங்க எங்கவ் தெருவுலயு
எங்க ஊர்ல எல்லாருமே ஒன்னா பாக்குறப்பயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவு இப்ப நா போய் பாக்குறப்ப எப்டி இருக்குனா சின்ன புள்ளேலே நாங்க எங்க நண்பர்குளோட சேந்து அந்த திருவுழால ஓடி புடு ச்சு வெளாண்டதலா ஞாபு வருது பாருங்க
அப்டிங்ளா அந்த நெனைவுலா மறக்கவே முடியாதுங்க
கண்டிப்பாங்க மறக்கவே முடியாதுங்க நானு எப்படா நம்ப நம்முளால திரும்பி நம்ப அந்த நினைவுகளுக்குலா போ முடியாதுங்க அந்த மாரி
இன்னைக்கு நானு வரத்துக்குன் வசொ முயற்சி பண்றங்க உங்க ஊருக்கு
கண்டிப்பா வாங்கங்க கொழந்தைங்கலா கூட்டிட்டு வாங்க எங்க ஊர்ல நறையா ராட்னோ இருக்கு யான இருக்கு பாக்கறதுக்கு சவாரி பண்ணலா இந்த பெரிய ராட்னத்துலலா சுத்துவாங்க பாத்தீங்ளா
ஆ
அது இருக்கு குச்சி முட்டாயி விப்பாங்க நம்ப கைல வாச்சு கட்டுவாங்க தெருமா அந்த முட்டாயில பம் ஆ அந்த பம்பர முட்டாயலா எங்க ஊர்ல விப்பாங்கங்க
ஆமா
ம் பாக்கவே ஆசையா இருக்கு
எங் ஊர்ல்யு நல்லா விசேஷமா இருக்குங்க அந்த காளியம்மன் கோய்லலா நல்லா பல்லாக்குணு ஒன்னு ஏற்பாடு பண்ணுவாங்க அது பாக்கர்துக்குலா அதி நல்லா பாக்கவயே ரொம்ப ஆசையா இருக்கு நம்முலுக்கு அந்த நைட்டு ஃபுல்லாவே யாருமே தூங்க மாட்டாங்க
அப்புடியா
ஆமா நெறையா பசங்க பிள்ளைங்கலா சேர்ந்து பல்லாக்குல வச்சு சாமிய வச்சு இழுத்து அலச்சிட்டு வருவாங்க
அப்பிடியா இன்னிக்கு எங்க ஊர்ல திருவிழாதா அதா எங்க வீட்டுக்கு சொந்தக்காரவ்ங்க நறைய பேரு வந்திருக்காங்க சாம்பாரு வச்சுட்டு முருங்க க்கா போட்டு சாம்பார் வைக்கலான்ட்ருக்க பலாபழோ நேத்தி எங்க வீட்டுக்காரங்க வாய்ன்ட்டு வந்தாங்ளா அது புள்ளைங்க எல்லாத்தையு எல்லா உரிச்சு சாப்டுட்டு கொட்டைய வச்சிருக்குவோ அத போட்டு சாம்பார் வைக்க போற
பொங்கல் பண்டிக நல்லா கொண்டாடுவீங்ளா
கண்டிப்பாங்க பொங்கலு பொ பொங்கலுக்கெல்லா எங்க தெருவே அப்புடி இருக்குங்க கோல போட்டி வண்ண வண்ணமா கோலோ போட்ருப்பாங்க பாருங்கங்க கோல போட்டில நாலா பிரைசலா வாங்கிருக்கங்க
ஆமா நாங்ளு அப்டித்தாங்க அந்த மா எங்ளுக்கு வந்து அ மாட்டுப்பொங்கல்தா ரொம்ப விசேஷமா இருக்கு எங்க ஏரியால எல்லா வீட்லயு மாடு இருக்கு
ஆ
நாங்க டெய்லியு மாடெல்லா குள்பாட்டி அதுக்கு பூ பொட்டு வச்சு அதுக்கு மால வா கட்டி நாங்களே கையால் கட் துவோ
சேரிங்க
கட்டி ச மா மாலை நேரத்துல அதுக்கு வந்து படையல் போட்டு நாங்க சாமிய நாங்க வந்து மாட வந்து ஊர்வலமா அழச்சிட்டு போவோ
அப்புடியாங்க எங்க ஊர்ல மாடு வந்து இந்த மார்லா செய்ய மாட்டோங்க
ஒரு
எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு பண்ணுவோ ஆமா எங்க ஊர்ல ந நெறய மாடுபுடி வீரர்கள்ல்லா இருக்காங்க ஜல்லிக்கட்டு நடக்கூ பாத்தீங்ன்னா சிங்கா டீவீலே வருமேங்க எங்க ஊரல்லா
பா பாத்ருங்க பாத்துருங் க
நீங்க நேர்ல ஒரு தட வந்து பாருங்க ஜல்லிக்கட்ட வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க ஊருக்கே போ மனசு வராது இங்கேயே ஊர்ல இருந்துருவீங்க எங்க ஊர்லேயே மாட்டு பொங்கலுகெல்லா
கண்டிப்பா அடுத்த வருஷ கண்டிப்பா பொங்கலுக்கு ஒங்க ஊர் தாங்க வருவோ கண்டிப்பா
கண் கண்டிப்பா நீங்க வாங்க எங்க ஊர உங்களுக்கு ரொம்ப புடிச்சிரும்
எங்க தெருல பக்கத்துல நறையா வித்தாங் நாங்க எல்லா பண்டிகையுமே கொண்டாடுவோங்க நல்லாவே கொண்டாடுவோம் இங்க சைட்ல ஏரியா பக்கத்துலயே நெறையவே முஸ்லீம் எல்லா இருக்காங்க ரம்ஜா பாண்டிகை அந்த மாரிலா நாங்களு சேந்தே பசங்கள்ல்லா சேந்து கொண்டாடுவாங்க அ புது துணி போடும் போது எங்க பசங்களு சேந்து புது துணி போடுவாங்க
அப்டிங்களா ஏ பசங்களும் அப்டிதா இருந்துச்சுவோ எங்க இப்ப பாருங்க வீட்டுக்கு விருந்தாடி எல்லா வந்துட்டாங்க எல்லா தண்ணியில பைப்ல குளிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா ஆத் த்துக்கு ஓடிட்டுச்சுங்க பைப்புலதா குளிக்கீங்கன் நெனச்சு பாத்தா ஆத்து பக்கொ போய்ட்டுங்க புள்ளைங்க
த்ல இருக்கா
ஆமாங்க எப்ப பாத்தாலும் இந்த ஆத்துல தாங்க போய் குளிக்கிதுவ புள்ளைங்க
மீன்னெல்லா எப்டி இருக்கு மீன்னெல்லா கெடைக்குமா அங்க ஆத்துல
ஆ நல்லா கெடக்கு தூண்டில் போட் ட்டு சாய்ந்தர நேரத்துக்கு தூண்டி போட போனும்ன்னு வச்சுக்கோங்களே நா போமாட்டே பசங்க போவாங்க பக்கத்து பக்கத்துல உள்ள புள்ளைங்கலல்லா கூட்டிட்டு போவாங்க போய் தூண்டில் போட்டு நெறைய மீன் புடிச்சிட்டு வருவாங்க உங்க ஊர்லல்லா எப்டிங்க ஆத்துல மீன் வருமா
இங்க ஆறெல்லா கெடையாதுங்க இங்க பாதி போர் செட் தா இங்க இருக்கு
ஆ
அதுலதா பசங்க குளிப்பாங்க
அப்டிங்களாங்க எங்க ஊரு அடுத்த மாசோ ஆடி வருதா அதுக்கு முன்னாடியே தண்ணிய தொறந்து விட்டாங்கெ
ஆமா இ நானூ கேள்விப்பட்டே கெ காவிரி ஆறல்லா வந்துட்டாம்ல பக்கத்துலேயே
ஆமா ஆமா வந்துட்டு இந்த புள்ளைங்க எல்லா போய் வெள்ள குளிக்க போய்ட்டுங்க போய் தேடிட்டு போனு இப்ப நானு
அதுக்கு ஏதோ படை எல்லா போடுவாங்களே அதெல்லா நீங்க போடுவீங்களா ஆடிப்பெருக்கு ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்கல்ல
அத ஏங்க அதெல்லா செய்யனுந்தா தமிழோட மரபுகள்ங்க அதல்லா நம்பளோட கலாச்சாரொ அத எப்டிங்க மாத்த முடியு
அத் எப்டி செய்வீங்க அங்க உங்க உங்க பழக்க வழக்க பத்தி எப்டி செய்வீங்க
நாங்க என்ன பண்ணுவோ ஆத்துக்கு போயிடுவோங்க ஆத்துல போயிட்டு அந்த அரிசியில வெல்லத்த க கரச்சி அந்த மாரி பழங்கள் எல்லா எடுத்துட்டு போயி் வர்ற காவேரி அன்னைக்கு க்கி வந்து நாங்க மரியாத செலுத்துவோ
சரி சரி நாங்க அப்டி செய்ய மாட்டாங்க எங்களுக்கு தா காய ஆறு எல்லா இங்கெ கெடையாது எங்க பைப்பு செட் போர் செட்டுதா இருக்கீங்களா மோட்ருல்லா இருக்கு பாத்தீங்ளா
ஆமா
அதுல தாங்க நாங்க எல்லா செஞ்சு படப்போ
நாங்க என்ன பண்ணுவோம் ஆத்துக்கு போயிட்டு அரிசி அந்த வெல்லோ பழங்கள் இதெல்லா வச்சி கயிறு வச்சி புள்ளைங்கள எல்லா கூப்புட்டு சாமி கும்புட்டு அந்த ஆறு வருது பாத்தீங்ளா அப்ப என்னா பண்ணுவோனா தேங்கா ஒடச்சி நல்லா சூடோ சாம்பிராணியலா காட்டி நாங்க அதுக்கு மரியாத செல்த்துவோ
சேர் சேர் ஆமா அதுதா அதாங்க நல்ல பேசுற உங்குளுக் சா நம்ம காவிரித்தாய வந்து எப்பய்மே வணங்கணு நம்ப
கண்டிப்பாங்க இந்த செல ஊர்லேலா பாத்தீங்குனா தண்ணீருக்கே ரொம்ப கஷ்டப்பட்றாங்க ஆனா நம்ப ஊர்ல பாருங்க நம்ப ஊர்ல பாருங்க ஆனா தண்ணி பஞ்ச இல்லாம நம்பளுக்கு காவேரி அண்ணயு நமக்கு நறைய தண்ணி வழங்குறாங்க
எங்க பாத்தாலு அப்படித்தானே தண்ணிக்கு பஞ்சமா அதிகமா இருக்குது கோடை வெயிலுக்கு அப்படிதா இருக்கு
நீங்க தா வந்து வே இதுல இருக் கிங்க சிட்டியில இருக்கீங்க உங்களுக்கெல்லா தண்ணீர் எப்படிங்க கடைக்குது
இந்த அளவு கிடைக்காதுங்க இங்க இங்க இங்க போர் தா கடை கு நம் வீட்டுக்கு வீடு போர் போட்ருப்போ அதுவு ச அதுவு சில ஏரியால கிடைக்காது உப்பு தண்ணியாக் கிடச்சுதுனா அது பொழக்கத்துக்கு வராது நல்லா இருக்காது
சேரி
போஸ்மாடு தண்ணி யூஸ் பண்ணிப்போங்க நாங்க
ஆ நகராட்சி தண்ணிதா யூஸ் பண்ணுவீங்க அப்ப
ஆமாங்க
எங்களுக்கெல்லா அப்படி கிடையாது எங்களுக்கு வயலு இந்த நா நாங்க எல்லா உங்க ஊர்ல எல்லா பனைமர அதிகமா இருக் காது எங்க ஊர்ல எல்லா நறைய பனை மரோ தென்னை மரோ எல்லா இருக்கு
தண்ணி நல்லதுதா சுவையா இருக்கும்போல இருக்கே
கண்டிப்பா பனை மரத்துல எல்லா பக்கத்துலே நீங்க போர்வெல் வச்சீங்ன்னா வச்சுக்கோங்க அவ்ளோ சூப்பரா தண்ணீர் குடிக்கவே இனிப்பா இருக்கு
ஆமா நானு கேள்விப்பட்ருங் அந் தண்ணி வந்து அலை இனிப்பா இருக்குன் கேள்விப்பட்டிருக்கே எங்க கொலதெய்வ் கோயிலு அங்கதாங்க இருக்கு அது சுத்தி பனமர இருக்கு
அப்டியா
அ வாங்கி அங் தண்ணி வந்து நல்லா சுவையா இருக்குங்க அங்க
ஆ சேரிங்க சேரிங்க நீங்க எங்க ஊருக்கு ஒரு தடவ வந்து பாருங்க எங்க ஊர்ல வந்து மாட்டு வண்டி ரேசுன்னு ஒண்ணு அப்பாங்க பொங்கல் பண்டிக அப்பல்லா
நீங்க
அப்பெல்லா எ புள்ளைங்கல பாத்திங்கோன்னா வச்சுக்கோங்க எல்லாம் போய் நின்னுடு நா இங்க எங்க ஊர்ல எப்படி தெரியுமா நம்ம மாட்டு வண்டி ரெஸ் நடக்கு அந்த பக்கோ மக்கள் நிப்பாங்க இந்த பக்கமு மக்கள் நிப்பாங்க நடுவுல மாட்டு வண் டி ஓடுங்க பாக்கவே உங்களுக்கு ஆசையா இருக்கு
நாங்க சின்ன புள்ளையில போனது தாங்க நாங்க வந்து இந்த காணும் பொங்கல் வருது பாத்தீங்களா அதுக்கு நாங்க போவோ எங்க நாங்க பசங்க பெரியவங்க எல்லாரு மாட்டு வண்டியில உக்கார வச்சு காணு பொங்கல் அன்னைக்கு நாங்க வந்து போவோ கடலுக்கெல்லா போவோ எங்கப்பாத்தாலு சுத்தி பாத்து டு வருவோ சினிமா அந்த காலத்துல சினிமாவுக்கு போவோ அதுவே எல்லாருக்குமே போவோ
அப்படியா
நல்ல பொழுதுபோக்கா இருக்கு
கண்டிப்பாங்க நம்ப அந்த காலத்துல அனுபவிச்சது எதுமே நம்ப புள்ளைங்க அனுபவிக்க மாட்டிங்குதுங்க அத நெனச்சு மனசு கஷ்டமா இருக்குங்க
மாட்டு வடு என்னானே தெரியாம இருக்கு பசங்களுக்கு
ஆமா நம்பளுக்கு நம்பல்லா பொங்கல் அப்பல்லா என்னா பண்ணுவோ மாட்டு வண்டியில ஏறி ஊர் சுத்துவோ
ஆமா
இப்ப உள்ள புள்ளைங்க எல்லா கார்ல ஏறி சுத்துறேன் நிக்குது
செரி செரிங்க உங்கிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷங்க
கண்டிப்பாங்க உங்கள்ட்ட பேசுனதுல நேரோ போனதே தெர்ல
ஆமாங்க நா அடுத்த பொங்களுக்கு உங்க ஊருக்கு கண்டிப்பா வரேங்க எங்க பாத்தாலு அழச்சிட்டு போங்க
கண்டிப்பா வாங்க போவு
அந்த காவேரி தண்ணியெல்லா கொண்டு வந்து காமிங்க நாங்க பாத்ததே இல்ல எங்க ஊர்லல்லா
நீங்க வாங்க நா உங்கள ஆத்துக்கே கூட்டு போறே
கண்டிப்பா கண்டிப்பாங்க பசங்களையு பசங்க லீவ் வுட்டோன்ன கண்டிப்பா வரேங்க ஒரு நாளு
கண்டிப்பா வாங்க இப்ப எடையில லீவ் வுட்டாலு வாங்க புள்ளங்களை கூட்டுட்டு வாங்க
செரிங்க உங்ககிட்ட பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க
சேரிங்க சேரிங்க கண்டிப்பா நீங்க வாங்க எங்க ஊர்ல வந்து பாருங்க
சேரிங்க கண்டிப்பாங்க